ஹலோ கேக் குத்தா
ஆஹ் கேக்குதுங்களா
ஆஹ் கேக்குதுங்க
ஆஹ் என்னங்க என்ன ரொம்ப அலோ ரொம்ப நேரமா எக்ஸசைஸ் பண்ணிட்டுருக்கீங்க
ஆமா கொஞ்சோ வாக்கிங் ஃபோர் தௌசண்ட் நந்துக்குற
ஆஹ் ஏற்கனவே நீங்க ஒல்லியாதா இருக்கீங்க ஏற்கனவே நீங்க ஒல்லியாதா இருக் க்கீங்க மறுபடியு ஏங்க வெர்க் கவுட் பண்ணி இன்னு உங்க வந்து வீக் காக்கிக்கிறீங்க ஆஹ்
ஜாலியா ஒர்க் அவுட் பண்ண அவ்ளதா
உங்க வீட்டாண்ட மழ பெயிதுங்களா அப் படியா எங்க வீட்டாண்ட ஒண்ணுமே
இருக்குதுங்க
ஆஹ் எங்க வீட்டாண்ட ஒண்ணுமே தெரியில
தெரிலியா இவ்ளோ இருட்டின்ட்டு இருக்குது
ஒண்ணுமே தெரியலங்க வீட்டு உள்ளார
வீட்ட விட்டு மாடிக்கு வந்தாதாத் தெரியு வாங்க மாடிக்கி
எங்க வீட்டு மாடியிலருந்து பாத்தா எங்கங்க அந்த பக்கத்துல ஸ்மெல்லு நெறைய வருதுங்களா பேட் ஸ்மெல்லு அது நமக்கு செட்டாவுமாட்டன்து அதுவு வீட் டுல வந்து இப்ப நாளைக்கு ஸ்கூல் தெறக்குறாங்களா ஆஹ் நாளைக்கு ஸ்கூல் தரக்குறாங்களா ஆஹ் மண்டே இல்ல ஃபர்ஸ்ட்டே செரிப் பசங்களுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் எதனா பண்ணி எடுத் த்துட்டு போனோ‌ செரி அதுக்காக ஒக்காந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கே செரி அத முடிச்சிட்டுதா எதனா பண்ணணு பஸ்
கொஞ்சோ ட்ரெஸ்ட் எத்துக்கோங்கங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க
சோரி அந்த மாரி எதனா பண்ணனு ஃபேமிலி ஓட ஸ்பெண்ட் பண்லானு பாத்
அதா கொஞ்ச ரெஸ்ட் எத்துக்கோங்க அப்பப்ப உங்க ஹெல்த்து முக் க்கியோல ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க
ஆமா ஆனால சேரி எ எப்பமே நம்ம வந்து வீக்லி ஒன்ஸு தா ப்ராஜெட் பண்றது சரி நாளைக் கி ஃபஸ்ட்டு ப்ராஜெட் பண்ணிட் ட்டம்னா கூட ஒரு டூ டேஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு கூட அ ஒ இந்த வீக்ல ஒரு த்ரீ ப்ராஜெட் பண்லா பசங்களுக்கு வந்து நாலெட்ஜ் கொஞ்ச இம்ப்ரூவ் ஆவு ஓ அதனால
கரெக்ட்டு வ அப்ப உங்க பசங்கள பாக்கணுல
நம்ம கிளாஸ் ரூம் வந்து நல்லா பெஸ்ட்டா தெரியணும்ல எல்லா கிளாஸ் ரூமவிட அதனால சரி நானு கொஞ்ச ஒர்க் பண்ணிகிட்ருக்கே
ஆ
பசங்களையு பாக்கணு எ பசங்களுக்கு வந்து மொதல்ல வந்து என்ன ஒரு இதுன்னா அவங்களுக்கு எ மேலருக்க பாச கொஞ்ச கொஞ்சமா கம்மியாயிட்டே போது
அப்டின்னா இருக்காதீங்க
அது வந்து கொஞ்ச எனக்கு கொஞ்ச கஷ்டத்த குடுக்குது இவ்ளோ கஷ்டத்திலயு வந்து பிள்ளைங்களுக்காகதா நம்ம வாழறதே பிள்ளைங்களுக்காகதா எல்லா செய்யிறோ ஆனா என்னவோ தெரியில பசங்களுக்கு நமக்கு ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டெனாயிச்சு அது
அப்ப அந்த டிஸ்டன்ஸ ஒடைக்கணுனா ஒக்காஞ்சி பேஸ்னு இல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணாதா ஒடைக் முடியு
நா எத்தனையோ மொற பேசியாச்சு பேசி கேட்டாக்கா அது என்னமோ நா என்னமோ ஒரு இது எதிரி மாரி என்ன ட்ரீட் பண்றாங்க
அப்டின்னாருக்காதுங்க நீங்க ஒர் ஒரு நாள் நீங்ளே சொல்லுங்ளே வாங்கப் பட பாக்லா வாங்க வெளிய போலா வாங்க ஒன்னா ஒக்காச்சி பேஸ்லா வாங்க
வாங்க வெளில போலானா ஒரு பானிபுரி சாப்றதுகூட வெளில வரமாட் றாங்க அதுக்கப்பறமா என்னன் பாத்தா பட படம் பாக்லானு பாத்தா படம் பா பாத்தா நமக்கு வந்து ஒரு தமிழ் சேனல்லு அந்த மாரிதா நமக்கு புடிக்குது அ பசங்களுக்கு வந்து இப்ப வந்து எல்லா கொரியன் சீரியஸா பாக்குறாங்க அது நமக்கு வந்து செட் ஆகல எவ்ளோ நேர நம்மளு ரூம் உள்ளவே உக்காந்துகிட்டு செவுத்த பாத்துக்கிட்டே உக்காந்துட்ருக்க முடியு
அப்ப நீங்க பிசிக்கலா ஏதாச்சும் கேம் விளையாட கூப்டுங்க வாங்க கேம் விளையாட லானு
சரி நம்ம ஓ ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு ஓனா எடுத்திருக்கறோம் சரி அதுலயாவது ஃபுல்லா நம்ம வந்து கவனத்தை செலுத்தலாம் நம்மளுடைய பெஸ்ட காமி க்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணிருக்கேன் நீங்க ஈவி்னிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டாச்சா
எங்க வீட்டுல செய்ய மாட்டாங்க ஸ்நாக்ஸு
ஸ்நாக்ஸ் செய்யட்டாங்களா ஏங்க
எங்க வீட்டுல செய்ய மாட்டாங்க எங்க வீட்டுல எல்லாரும் நாங்க தனித்தனியாவே இருப்போம் ஒற்றுமையா இருக்க மாட்டோம் எங்க வீட்டு பெட்ரூம்ல எங்க அம்மா இருப்பாங்க எங்க வீட்டுல படிக்கட்டுல எங்க அக்கா இருப்பாங்க ஹால்ல நான் இருப்பேன் நாங்க பேசிக்கவே மாட்டோம்
ஆஹ் அப்படியா எங்க வீட்டு கதை மாரிதான் இருக்குது உங்க வீட்லயும்
அதேதாங்க
இப்ப வந்துட்லங்க இந்த சூழ்நிலை எப்டி ஆயிடுச்சு தெரிங் ளா எல்லாரும் தனித்தனியா இருக்கறதுதான் எல்லாருக்குமே புடிச்சிருக்கற மாரி ஆயிடுச்சு ஒரு ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு கொண்டுகிட்டு அது ஒரு டைம் ஒரு டைம்ல வந்து தனித்தனியா அவங்கவுங்க ஒர்க் அவங்கவுங்க பாக்குற மாரி இப்ப வந்து ரோபோ மாரி ஆயிட்டோம் நம்ம ஐயோ நாளைக்கு திங்ககிழமை திங்ககிழமை வருது திங்ககிழம வருறது நம் ம் நம்மளுடைய ப்ரிபரேஷன ஃபுல்லா ரெடி பண்ணி நாளை கால ரன் ரன் ரன் ரன் மாரி ஓட வேண்டிய தாரு அதோட எப்படா ஃப்ரைடே ஈவினிங் வரும் எப்படா சாட்டர்டே வரும் எப்படா சண்டே வரும் ரெஸ்ட் எடுக்கலாம்ன்ற மாதிரி ஒரு தாட் ஆய்டுசு ஏஜ் ஆக ஆக நம்மளே சமைச்சு நம்மளே சாப்ட்டு நம்மளே இருக்கிறதுக்கு அது ஒரு மா திரி ஆயிடுது எங்கனா போய் ஜாலியா என்ஜாய் பண்ணும்னா இந்த வயசுக்கு மேல போய் எங்கனா என்ஜாய் பண்ணுன்னு பாத்தா எல்லாம் என்ன சொல்றாங்க வேற மாரி பேசுறாங்க ஏ ஜ் ஆக ஆக இவங்க என்ன இப்டி ஆகறாங்க அப்படின்ற மாரி பேசுறாங்க சின்ன வயசுல
பத்தருக்கு நீங்க சைனாகுங்க சைனா ஆகிட்டே போனும்
சின்ன வயசுல நமக்கு அந்த மாரி பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல நம்ம பேரண்ட்ஸ் அந்த மாதிரி நம்மளை வளக்கல ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில நம்ம இடத்துல வேலை செய்யறோம் ஒரு நாலு பேரை பாக்கறோம் எல்லாரையும் பாக்க பாக்க நமக்கும் ஒரு ஆசை வந்து நம்மளும் அவங்கள மாரி இருக்கணும்னு தோணுதா அதனால நம்ம கொஞ்சம் சேஞ்ச் ஆனும் நா நமக்கு இந்த உலக நமக்கு குடுக்குற பேரே வேற மாரி ஆயிடுது
அப்டின்னு இந்த உலகோ பேசும் சொசைட்டி பேசுனு இருக்க முடியாதுல்ல உங்களுக்கு என்ன புச்சுக்குதோ அதான் பண்ண முடியும்
நானும் அப்டிதான் நினைக்கிறேன் அப்படியும் கொஞ்சம் நம்மளும் டெவலப் ஆவணும் நம்மளும் எல்லரு மாதிரி இரு க்கணும் ஆ நீ ட்டு எனக்கு ரொம்ப ஃபோர் வீலர் கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு சரி ஃபோர் வீலர் கத்துக்கலான்னு பாத்தாக்கா அதுக்கு போய் கேட்டாக்கா அஞ்சாயிரம் ஆறாயிரம்ன்றான் அதுக்கு நம்ம என்ன பண்றது அதுக்கு நம்ம கார் வாங்கணும் சரி அதுக்காக கொஞ்சம் உழைக்கலாம் உழைச்சு உழைச்சு இந்த லைஃப்ல புல்லா நம்ம எண்டா எண்டு வரைக்கும் உழைச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் சிலதெல்லாம் நிக்காம இந்த கடிகாரம் முள் சுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்ம லைப்ப சுத்திக்கிட்டே இருக்குது என்னைக்கு நம்ம லைஃப் கடிகாரம் பேட்டரி நின்னு போய் நிக்குதோ அந்த மாதிரி நம்ம லைஃப் ஆயிடும்
அது சீக்கிரமா நிக்குகோங்க வீட்டுல யாரோ பேசாம இருந்தீங்கன்னா நின்னுடும்
ஆஹ் நானும் எல்லார்கிட்டயும் பேசிகிட்டு கொண்டுகிட்டு
நீங்க வந்து எப்படி சொல்லறது நீங்க உங்க பசங்க கிட்ட ஜாலியா பேச அவங்களோட பெர்சனல் விஷயத்தல்லாம் கேளுங்க என்ன நடக்குது வாங்க ட்ரூத் ஆர் டேர் விளையாடலாம் வங்க வச்சு கேம் விளையாடலாம் கார்ட்ஸ் விளையாடலாம் கேரம்போர்டு விளையாடலாம் ஜஸ்ட் ஒரு மாமா இருக்காம ஒரு பிரண்ட்லியா ஜாலியா இருக்க பாருங்களேன்
அப்படிதான் ஒரு ஒரு பொண்ணு கிட்ட ஃப்ரெண்ட்லியா இரு அவன் என்ன முதுகுல குத்துறா மாதிரி எல்லாம் வேலையும் பண்ணுவா
அது நடந்துருச்சுட்டே நீங்க அதுக்கப்புமா வந்து நீங்க உங்களை கல்லா மாத்திக்க கூடாதுல
ஒரு ஒரு மாறி ஷையாவே எப்பபாரு ஒரு மாதிரி டல்லா ஆக்குற மாதிரியே ஆக்கி விட்டுவா அதாவது நமக்கு ஏஜ் ஆகுது என்னடா அம்மாக்கு கொஞ்சம் நம்ம ஹெல்ப் பண்ணணும் கொல்லணும் அந்த தாட்டே வராது அவளுடைய வேலை அவ செல்பிஷாவே இருக்கணுணே அந்த லைன் போயிட்- டே இருக்குது நமக்குன்ட்டு அதாவது ஒண்ணு பேரண்ட்ஸ் ஆவது நமக்கு சப்போர்ட் இருக்கணும் இல்ல நம்ம பெத்த பிள்ளைங்களாவது நமக்கு ஒண்ணு சப்போர்ட் இருக்கணும் இல்ல கட்னவனாவது நமக்கு சப்போர்ட் இருக்கணும் நமக்கு எதுவுமே இல்ல நமக்கு எல்லாம் கடவுள் தான் நம்ம அந்த கடவுள் கிட்ட எவ்வளவுதான் நாம் போய் கேட்க முடியும் அந்த கடவுள் கால்லயே விழுந்து கிடக்கத்தான் இருக்கு
கடவுள்னா இப்பதான் ஒன்னும் இல்லைங்க கடவுள் இப்ப வந்து இருக்கிறாறா கூட தெரியல சோ எவ்வளவு நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலோ அவரு நமக்கு தரதுதான் தர போறாரு
சரிங்க ஏ முருகன் வந்து எனக்கு எப்பவுமே எனக்கு வல பக்கமோ இட பக்கமோ முன் பக்கமோ பின்பக்கமோ எப்பவுமே என்னை சுத்தி பன்னெண்டு கரங்களால என்னை காத்துக்கிட்டே இருக்கிறான்
அது உங்களுக்கு மத்தவங்களுக்கு இல்லல்ல
அது வந்து அவங்க அவங்கவுங்களுடைய ஒபீனியன பொறுத்து
ஒபினிய பொருத்துனா வாட் யூ மீன்
ந கீழே விழுந்து தாலும்
விழுந்தாலும்
கீழே விழுந்தாலும் தூக்கியுட நமக்கு ஒரு ஆள் வேணும்ல நமக்கு ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும்ல
ம்
செரிங்க மேல இப்ப வந்து வானத்துல எப்டி தெரிது
வான செம இருட்டா இர்க்குது பலமான காத்து இருக்குது பக்கத்து வீட்ல ரெண்டு பூன இருக்குது பயங்ரமா இருக்குது
அப்படிங்ளா சேரி இந்த வெயில் சீசன் முடிஞ்சு இப்பதா ஜூன்ல வந்து நம்ம கொஞ்ச அந்த கிளைமேட் இப் பதா கெடைக்க ஆரம்பிச்சிருக்குது
கிளைமேட் புடிச்ச மாரி கெச்சாலு மத்தது எல்லாமே நல்லதா நடக்கணுன் நம்ம நெ னை
நெனைப்போ அதே மாரி இந்த கிளைமேட்ல அப்டியே அந்த சில்னஸ் காத்து அந்த பச்ச பச்சயேன்னு அந்த செடிங்க அப்டியே அந்த செடிங்களுக்கு கொஞ்ச தண்ணி ஊத்தும் போது அதுக்கு அந்த செடிங்கள் கிட்ட இருக்கற ஒரு புத்துணர்ச்சி அதா வ்து நம்ம நார்மலா மண் வாசன அதுக்குப்பறம சாதாரணமா ஒரு தூறல் போட்டா கூட அந்த ஒரு மாரி சில்லு சில்லுன்னு இருக்கிற காத்து அதெல்லா இயற்கையில கெடைக்கவே கெடைக்காது தானா அமையனு அத வந்து நல்லா ரசிங்க மாடில இருக்கிங்க மாடியில இருக்கும் போது அத ரசிச்சி ஒணந்து பாருங்க
நீங்களு அதே மாரி வெளிய வாங்க பசங்க கிட்ட பேசுங்க இந்த ஜென்ரேஷன் அப்டிதா கொஞ்ச முஞ்சில அடிச்ச மாரி பேசுவாங்க உங்களுக்கு எந்த பொண்ணு கிட்ட வந்து பேச கம்ஃபார்ட்ட இருக்குதோ அந்த பொண்ணு கிட்ட சொல்லி இன்னொரு பொண்ணு வெச்சி பேசுங்க
ஆனா என் என் என் என்ன என்ன சுத்தி வந்து பிள்ளைங்க நெறைய பேர் இருக்காங்க அதனால ஒரு நேர சோந்து உக்காந்தா கூட ஒரு புள்ள வந்து ட்டு கூப்டும் போதோ அழைக்கும் போதோ அப்டியே வந்து கொஞ்ச பிரிஸ்க்கா இருக்கு எனக்கு எப்பமே அந்த போல்ட்னஸ் பிரிஸ்க்கு எல்லாமே ஆட்டமெட்டிக்கா தானா வரு ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிங் திங்ககெழம கொஞ்சொ ஸ்லோவா மந்தமா போகு அப்பற டியூஸ்டே வெனஸ்டே அப் அப்டியே கொஞ்ச ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்ல போவ அப்பற தேர்ஸ்டே ஆனவுனே ஏப்பா எப்படா ஃப்ரைடே வரு ஃப்ரைடே ஈவினிங் வரு அப்டின்ற மாரி ஒரு தாட் வந்துரு அப்பற ஃப்ரைடே வந்தோனே அப்பா நாளைக்கு சாட்டர்டே ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்கலாம்ப்பா அப்டின்னிட்டு அப்டின்னு நெனைப்போ ஆனா அன்னைக்கு ரெஸ்ட் எடுக்க முடியாது இந்த வீக்கெண்டுல ஃபுல்லா எல்லா துணிங்களையு வாஷ் பண்ணிக்கோ தோச்சி மடிச்சு காய வெச்சி எல்லா வேலையு கா கா காய வச்சி மடிச்சி கொண்டு எல்லாம் அவ்ளோ ஆ அவளோ வேலை ஒடும்
எங்க வீட்டுல அப்படியே ஆப்போசிட் எங்க அம்மா என்ன வேணுன்னு வெறுப்பேத்துற மாதிரி எங்க அம்மா வேணுன்னு நிறைய
ஆயிடுது இதுல இதுல ரேஸ் சிங்கத்தை எடுக்கறது நம்ம நம்மளுடைய லைஃப் வந்து எப்படின்னா ரன் ரன் ரன் ரன் ரன் ரன் அந்த மாதிரி ஓடிக்கிட்டே போகுது
நான்ஸ்டாப்பா ஓடிட்டுதா இருக்கணு அதா விதி
ஆ அப்படி இல்ல அதையும் நம்ம என்ஜாயா எடுத்துக்கலா ஹாப்பினஸா எடுத்துக்கலா இப்ப ஒரு ஃபுட்டு் நம்ம இப்ப இன்னைக்கு சண்டே சரி நான் இன்னைக்கு கேசரி செய்யலாமான்னு பாத்தே செரி ரவை இருக்கு நெய் இருக்கு முந்திரி இருக் க்கு எல்லாமே இருக் க்கு செரி கேசரி கொஞ்சோ செய்யலாமான்னு பாக்றே செரி அத பசங்கள போய் கேக்க போறேன் கேசரி சாப்பிடறீங்களான்ட்டு சாப்பிடறே சொன்ன